ஹலோ
ஆ கேக்குதா
ஆஹ் கேக்குது உங்க கேக்குதா
ஹம் கேக்குது
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மாதா
யோ அப்படிங்களா சாப்பிட்டீங்களா நானும் சும்மாதா உட்கார்ந்துட்டு இருந்தேன்
ஓகே இப்பதான் சாப்பிட்டேன்
அப்படிங்களா என்ன சாப்பிட்டீங்க நா இன்னு சாப்பிடல
சாப்பல்லைய ஆஹ் நம் புரி ச்ப்பிட்டே
அப்படிங்களா
பூரியும் கிழங்கு மசாலு வச்சு சாப்பிட்டே
ஆ அது எனக்கு ரொம்பவே புடிக்கு
நீங்க ஏன் சாப்பல இருந்தும் மதியம் மதியம் ஆக போகுது
இன்னைக்கு சண்டே நாளை கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தருது அப்படியே கொஞ்சம் வெளியே வாழன்ன அப்படியே போயிட்டு இப்பதா வந்த செரி அப்படியெ டேரெக்டா மத்தியானமே
ஓ மதிய க தா
இல்ல இல்ல வெஜிட்டேரியன் தா
ஓ நீங்க வெஜிட்டேரியன்டோ
ஆமா
வெஜிடேரியன்ல என்ன சாப்பிடுவீங்க ஐமீன் ஏத என்ன பிடிக்கும் உங்களுக்கு
எனக்கு நீ இப்பதான் சொன்ன மாதிரி பூரி பிடிக்கும் உம் அப்புறம் பிரியாணி பிடிக்கும் வெஜ் பிரியாணி
ஓகே
அப்புற தோச நறைய சாப்பிடுவே
ஓகே
எல்லாமே சாப்பிடு புடிக்கு அப்படியல்ல இல்ல செய்யறது எல்லாமே சாப்பிடுவேன்
அந்த பன்னீர் மஸ்ரூம் அதெல்லாம் விரும்பிச்சு சாப்பிடுவீங்க
ஆ பன்னீர் நா விரும்பி சாப்பிடுவே எங்க வீட்டுல அடிக்கடி செய்வாங்னால
என்ன செய்வாங்க பன்னீர்ல
பன்னீர்ல வந்து ஒரு சில நேரம் அந்த நானும் பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் செய்வாங்க
ஓகே
அப்புறம் ஒரு சில நேர பிரியாணிலயே பன்னீர் மாதிரி போட்டு செய்வாங்க அந்த புலாவ் மாதிரி அது சாப்பிடுவோம் அப்புற இந்த வெளிய ஹோட்டல் எல்லா நீங்க பாத்தீங்கன்னா பன்னீர் டிக்கா பன்னீர் சில்லி அதெல்லாம் கிடைக்கும் இல்ல
ஆமா
அந்த மாதிரி எல்லா ஒரு சிலது செய்வாங்க எப்பயாச்சு
வீட்டுல
ஆ செய்வாங்க
பரவ அல்லங்கி
அதெல்லாம் சாப்பிடுவேன் உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் கோ
எனக்கு வெஜிடேரியனு பிடிக்கு அட் நான் வெஜிடேரியனு பிடிக்கு பட் ரொம்ப புடிக்கும்னா எனக்கு அது என்னது உ மஸ்ரூம் தா புடிக்கு
ற்றும் அந்த அளவுக்கு புடிக்கு அது
மஸ்்ரூம் மீன்ஸ் அது சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சா மட்டுும்்தான் சாப்பிடுவே இந்த விிர மத்தபடி அது மஸ்்ரூம் பிரியாணி மஸ்்ரூம் கிரேவி அது நான் தொடவே மாட்டேன் அது சுத்தமா எனக்கு பிடிக்காது மஸ்ரூம் சிக்ஸ்டி பைஸ் ஜாமுன் பத்தனான் சப்ப ஹ
அப்படிங்களா நானு இப்படிதான் நானும் எனக்கும் இப்படிதான்
ஆ அது வீட்ல நம்மத செய்யணு அது நமக்கேத்த மாரி நமக்கு புடுச்ச மாரி நம்ம செஞ்சுக்கலா
ஓ நீங்க தா சமைப்பீங்ளா?
மா அந்த ஒரு சுதந்திர இருக்கு நம்ம வீட்ல சண்டென்னாலே நம்மதா சமைப்போ வீட்ல நான்வெஜ் எடுத்தா
ஓ செரி செரி
செரி அம்மக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு குடுப்போ
கரெக்ட் டு‌எங்க வீட்ல வந்து நாங்க சாயந்தர வந்து சண்டே சாயந்தர ஆனாலெ எல்லாப்டே வெளிய போறனால அப்போ ரெஸ் டாயிரு எல்லாத்துக்கு
ஓ ஐமீன ஒரு வாட்டி டின்னரு வெளிய சாப்ட்ருவிங்க
ஆ அத எல்லாரு வெள்ளயவே சாப்ட்ருவாங்க சண்டேனால
ஒகே ஒகே ஆமா வீட்ல மூணு நேரொ சமச்சு அது சாப் ட்றதுக்குல்ல ஒரு நாள் தான ஃப்ரீயா இருக்க போறோ வேலெல்லாம சே ஒரு நாள் வெளிய போவோன்ட்டுர் பட் எங்கள்க்கு வந்து நாங்க எப் பமே மூணு நேர சமைப்பொ எப்பயாச்சு மட்டுந்தா வெளிய போவொ
அப்பிடிங்ளா
எதாச்சு பங்க்ஷன்னா அப்றொ யாருக்காச்சு வீட்டுக்கு போன்னா போவொந்தவிர மத்தபடி ஆனா ஓயாம போமாட்றொ வெளிய அவ்ளவா
நாங்க அடிக்கடி ஃபேமிலி கூடயு போவோ இல்லைன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டியே அவுங்க கூடயு போய்ருவே
ஓகே
நாலா வெளிய அடிக்கடி போவ நானு
ம் ட்ராவல் பண்ணுவிங்ளா?
ஆ ட்ராவல் பண்ணுவொ ட்ரிப் எல்லா போவோ
ஓ காலேஜ்ல இருக்கும்போது ட்ராவல் ட்ரிப் போயிருக்கீங்ளா?
இல்ல அது போனதுல்ல ஃபேமிலி கூட போவ
ஓகே
ஃபேமிலி ட்ரிப்ஸ்லா போவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பல்லா அந் த அளவுக் போமாட்டே நம்ம ஊர்ல எங்க வேணா போவே வெளியூரு அப்டில்லா போமாட்டோ
ம் ம் அந்த மாரி போமாட்டீங்க ட்ரிப்புனா வெளியூர் போறதுதான ட்ரிப்பு நம்ம ஊர்லயே போறது பேர் ட்ரிப் பில்லயே
ஃப்ரெண்ஸோட எங்க போவ ட்ரிப்புன்னாயா ஃபேம்லியோட வ
ம் ம் ம் ஓகே
ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஊர்ல மட்டுதா சுத்துவோ
ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களோ
ஆஹ நாங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோம்
ஓகே உங்க ப்ரெண்ஸ் எல்லா உங்க கூடே இப்போ வரைக்கு இருக்காங்களா கரண்டல
ஆஹ் இருக்காங்க
எஎது ரொம்ப வருஷம் ப்ரெண்ட்சிப்பு
ஆஹ் ஒரு அஞ்சு ஆறு வருஷோ இருக்கும்
ஓகே
அவங்கள இன்ன இருக்காங்க
உஹம் அந்த சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா
ஆஹ் அந்த மாரியு இருக்காங்க இப்பதைக் அவங்க வெளியூர் போயிருகாங்க கொஞ்ச நாள் இப்ப வெளியூர் படிக்க போயிருக்காங்க
ஓகே
அக்க அவன் கூட எல்லாம் பேசுவறங்க சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டு தான்
ஓகே
உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காங்களா யாரோ
எங்களுக்கு எனக்கு இருக்கல ஒரே ஒரு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இருக்காங்க ஒரு பொண் அடுத்து பொண்ணு ஒரு கேள் பொண்ணு இருக்காங்க இப்ப வரைக்கும் ஆஹ் பிரம்ஸ் தந்துலன் இருந்தூ ஆஹ் இப்போ வரைக்கு அவ கூடதா இருக்கான்
பரவாயில்ல பரவல
என்னனாலும் சொல்லுவாங்க ரண்டு நானும் என்னனாலும் சொல்லுவாங்க அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது அது பினான்சியாலும் சரி என்னனாலும் சரி அஹ ஏதாச்சும் உதவினா டக்குன்னட்டு பண்ணுவா அந்த நானும் பொண்ணேன் என்னனாலும் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம்
அவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்களா வேற யாரும் இருக்காங்களா
நான் அவங்கள ஒருத்தவங்களளை மட்டும்தான் ஃப்ரெண்டா பார்த்தேன் மத்த யாரையுமே நம்ப முடியலை எனக்கு அஹ் ஃப்ரெண்டா இருப்பாங்களான்ன்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு சோ எனக்கு ஒரு ஆள் இருந்தா போதும் இந்த ஜீப் படத்துல சொல்லுவாங்கன்ன எனக்குன்ட்டு ஒரு ஃப்ரண்ட் இல்ல அப்புறம்
நல்ல ஒருத்தர் மட்டும் இருந்தா போதும்
ஒருத்தர் இருந்தாலே அது நிறைய ஆயிரம் பேர் இருந்த மாரியே அவங்ட்டயே எல்லாமே கெடச்டு நிறைய பேரு வந்து எல்லா த்தையு நம்ம ஒண்ணு ஒண்ணு தேட்றதுக்கு ஒண்ணு ஒண்ணு தேட்றதுக்கு ஒரு ஒரே ஆள்கிட்ட நம்ம எல்லாமே எதிர்பாத்துரலா.
ஆமா அதுவு கரெக்ட்டுதா.
அதுவு ஒரு நல்ல பாண்டிங்கா இ்ருக்கு.
பரவால்ல பரவால்ல. இன்னு அவங்க கூட இருக்கீங்களா நீங்க இன்னு பேசுவீங்களா நீங்க?
ம் கூடதா இருக்கோ இப்ப வரைக்கு அவங்க அவங்களு உங்க ஃப்ரெண்டு மாரிதா படிக்கிறாங்க பட் உங்க ஃப்ரெண்டு வந்து வெளியூர் போய் படிக்கிறாங்க அவங்க வந்து இங்க வீட்ல இருந்துதா படிக் கிறாங்க. சோ மூணு மூணு நாலு வருஷமா படிக்கி படிக்கிறா. காலேஜ் முடிச்சுட்டாங்க ஆ வேலைக்கு போயிட்டு இன்னு கொஞ்சம் சேல் சம்பளம் போடுவாங்கன்ட்டு கொஞ்சோ கோர்ஸ் படிக்கிறாங்க. அது
களா இன்னு நீங்க பேசுவீங்களல்ல வெளியல்லா போவீங்களா அவங்க கூட
ம் எப்பயாச்சு வெளிய போவோ. ஆ படத்துக்கு போக மாட்டோ அண்ட் மத்த எங்க வேண்ணாலு வெளிய போலா மால் மா மாலுக்கும் போலா பார்க்கு பார்க்கு போனது இல்ல அண்டு் சும்மா சாப்ட ரெசார்ட் ஆ கடைக்கு அப்றோ ஏதாச்சு பங்க்ஷன்னா போவோ. பங்க்ஷனா அவ வந்தாதா நா வருவே நா வந்தாதா அவ வருவா தவிர மத்த யார் வந்தாலு நம்ம கேர் ஐ மீன்
ஓ அப்ப நீங்க ஏன் மூவி மட்டு பாக்க போமாட் டீங்க ஒட்டுக்கா?
அது அவங்களுக்கு புடிக்காது. சோ நானு போக மாட்டே அது ந நம்ம ஊர்ல நாங்க போன போ போகல இதுவரைக்கு வெளியூர்னா தெரியாது நம்ம உள்ள போனா எவனா யாராச்சு பாப்பாங்க அது சும்மாவே ஒரு பொண்ணு ஒரு பையனு ரோட்ல நடந்து போனாலே இந்த ஒலகோ வந்து தப்பா பாக்கற ஒரு மைண்ட்செட்லதா இருக்காங்க எல்லாரு. அவுங்க லவ் பண்றாங்க போல கல்யாணம் பண்ணிட்டாங்க போல பார்றா அது இதுன்ட்டு பேசுவாங்க.
ஆமா நெறையவே பேசு
ஆ அது ஆ அது நல்ல அது நமக்கு தெரியு நம்ம எப்படின்ட்டு சோ மத்தவங்களுக்கு நம்ம வந்து அது புரிய வைக்கணுன்ற ஒரு அவசியமே இல்ல.
கரெக்ட்டு கரெக்ட்டு.
அது எல்லாரு அப்டிதா பாக்குறாங்க நம்மளு அப்டிதா பாத்துருக்கோ இதுவரைக்கு.
அது நம்மளு யாரோ அப்டி இருந்தா நம்மளு என்ன இவங்க ஃப்ரெண்ட் மாரியே இல்ல அப்டிதா சொல்லுவோ.
ஆமா அப்பிடிதா போகு. அப்டிதா எல்லாரு இருக்காங்க. நம்ம கொஞ்ச மாத்திக்கிட்டாதா மத்தவங்கள நம்ம மாத்த முடியு.
கரெக்ட்டு இதுவரைக்கு இருந்த எல்லா தலைமுறையு இப்பிடிதா யோசிச்சாங்க. நம்மளாச்சு கொஞ்ச மாற்றம்
மாற்றம் கொண்டு வரலாம். ம் அப்டிதா இருக்காங்க. அப்டி நம்ம ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கு.
அதா அதா. நம்மல்ல இருந்து அடுத்த வர தலைமுறைக்கெல்லா நம்ம ஒரு நல்லா செயலா எடுத்துட் போற மாரி இரு
ஒரு வழித் துணையா இருக்கலா.
நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல திருப்பி கூப்பிடட்டா எனக்கு ஒரு சின்ன வேல வந்துருச்சு அஹ